வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாருக்கோ வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
எல்லா நல்லாருக்காங்க தோழி சாப்டாச்சா
தோழி நம்ம வந்து இன்னைக்கு வந்து புத்தகம் வாசிப்பதின் நன்மைகள பத்தி பேசலாமா
ஆ ஓக்கே ப ஓக்கே ஓக்கே தோழி பேசலா பேசலா தோழி
என்னா இன் இன்னைக்கு வந்து புத்தகம் வந்து வாசிப்பதுல என்னன்னா புத்தக வந்து மனிதரின் ஒரு சிறந்த நண்பன் தா நா சொல்லுவே ஏனா அது ஒரு நல்ல ஒரு பழக் இப்போ நம்ளுக்கு வந்து புத்தகம் வாசிப்பது வந்து நமக்கு வந்து நறைய அறிவு தருது அனுபவ த்து அனுபவத்தையு தருது அது ஒரு நல்ல ஒரு சிந்தனையு தருதுன் நா சொல்ல வருவே ஏனா புத்தகங்கள வாசிக்கும்போது பழக்கங்கள் வந்து ஒருவரின் அறிவை மட்டுமல்லாமல் அதுல அவ வாழ்வில எந்த மாரி ஏனா நம்ம வந்து ஒருத்தவங்கள பாத்து ஒருத்தவங்க பாத்து தெரிஞ்சுக்கிடுதோ ஏனா பெரிய அளவில வந் து முன்னேற்றி அடையுறாங்க அந்த மாரி இருந்துனா அதுல வந்து புக் புத்தகத்துல வந்து எங்க அப்பா வந்து இருக்காங்களா தினமல தினத்தந்தி ஒரு புக்கா இருக்கும்ல அந்த புக்கலா வாங்கி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் எண்டு வர படிப்பாங்க அம்மா சொல்வாங்க கூப்ட்டா கூட அவுங்க எதுவு லிசன் பண்ண மாட்டாங்க அம்மா சொல்லுவாங்க உங்க ப்பா நாளக்கி கலெக்டர் எக்ஸாம் படிக்க போறாங்க படிச்சுட்டே இருக்காரு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்டிம்பாங்க அவுங்க படிச்சு படிச்சு அந்த புக்ல எதாவது இம்பாடன்டானத நோட் பண்ணி ஒரு டைரி மாரி வெப்பாங்க இத பாரு எங்கிட்ட சொல்வாங்க உங்களுக்கு படிக்க நேர இல்ல இத படிங்க ஷாட்கட்டா இருக்குன் சொல்லி அண்டர்லைன் போட்டுலா எங்களுக் குடுப்பாங்க நா அந்த மாரி இருக்க தருணங்கல்லா நா எப்பல்லா நா புக்ல வந்து யாராவது எதா நோட் பண்ணி வெச்சிருந்தாங்க அப்டின்னா நா உண்மைக்குமே பாக்கறது வந்து
ம்
அதாம
ஹலோ ஹலோ ஹலோ தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்கு தோழி பேசுங்க
ஆ அதுதா தோழி இப்ப வந்து புத்தக வாசிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல பழக்க தோழி என்னப் பொறு த்தவரைக்கு ஏனா வந்து இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் புக்கே கத எடுத்துக்கோங்களா அது படிக்கிறப்ப அந்த கதைக்குள்ளார நம்ப போய்டுவோ நம்ப ஒரு கேரக்டரா ஆய்டுவோ அந்த மா திரி இருக்கு ஒரு சில கதைகள்லா படிக்கிறப்போ நானு காலேஜ் படிக்கிறப்ப பாத்திங்கனா அ இந்த பிரேக் டைம்லா பாத்திங்னா லைப்ரரி போவே அங்க போய்ட்டு நெறைய கதை புக்குலா இருக்கு அது படிப்ப அத படிக்கறது டைம் போறது தெரியாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கு அட்த்தது என்னா வரு என்னா வரு ஐயோ இவுங்ளுக்கு இப்டி ஆய்டுமோ அந்த ஸ்டோரி படிக்கிறப்ப அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருக்கு அது போல பாத்திங்கனா நம்ம கொஞ்சோ எப்டி சொல்றது அறிவு வளரு அதெல்லா படிக்குறதுனால என்ன பொறுத்த வரைக்கு படிக்குறதுன்றது ரொம்ப நல்லது ஏனா படி படிக்குறதுனால நமக்கு எப்டி சொல்றது ஒரு படிச்சு படிச்ச படிச்சா மட்டுந்தா வந்து ஒரு நல்ல நெலமைக்கு போ முடியு அது போல பாத்திங்கனா ஒரு நல்ல வேல வாங்கணுனாலு செரி ஒரு ஒரு ப ஒரு நிரந்தரமான வேல வேணுனா நம்ம வந்து ஒரு ச்சி அது மூலியமா ஒரு எக்ஸாம் எழுதி அது மூலியமா ஒரு நல்ல வேலைக்கு போ முடியு நெறைய சம்பாரிக் க முடியு நமக்கு நிரந்தரமான ஒரு வேலை இருக்கு ஆனா இப்ப எப்டி சொல்றது ஒரு சிலவங்களுக்கெலா இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கெலா இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனா மைண்டு வந்து எப்டி சொல்றது ஃபேமிலினு ஒண்ண வந்துருச்சு இல்ல அதனால வந்து ஃபேமிலின்னு வந்ததுனால அதுல கொஞ்ச கான்சன்ட்ரேட் பண்ண முடில கொழந்தைய பாத்துக்கிட்டு
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதா ஏனா ஒரு சிலவங்களுக்கு பழக்க இருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலு நம்மளோட வேலைகள் வந்து அத செய்ய முடியாத சூழ்நிலைகள்ல நம்ம வந்து தள்ளப்படுதோ ஏன்னா நம்மளுக்கு வந்து வீட்டு நம்ம பெண்களா இருக்கோ ஆஃபிஸ் வேலைக்கு போனாலுமே வீட்டு வேலைக்கு வந்து வீட்டு போயிட்டு கால்ல ரெடி பண்ணி போறோ அங்க வேல பாத்துட்டு திருப்பி வரோ சமயல் பண்ணி வெக்கிறோ கொழந்தைகள் கணவர் அந்த மாரி பாத்து வந்து நம்மளோட லைஃப் வந்து அந்த புக்கு வாசிக்கிற இல்ல படுத்தா தூங்கிருது அந்த மாரி லைஃப்ல போறே ஏன்னா புக்கு வாசிப்பது வந்து வந்து ஒரு நல்ல அறிவு நீங்க சொன்ன மாரி நல்லதுதா நம்ம லைஃப்க் கு உதாரணமா இருக்கு
ஆமா
இருக்கு நா சொல்ல வருவே ஏன்னா புக்கு வாசி சரி வந்து நம்மளுக்கு வந்து நன்ன ஒரு பல்வேறு துறைகள் இருக்கு அத பற்றி நமக்கு தெரியணு எப்ன்னா வரலாறு இருக்கு அறிவியல் ருக்கு இலக்கியம் இருக்கு வாழ்க்கை வரலாறு இருக்கு இந்த மாரி பல வகையான புத்தகம் வாசிப்பதன் மூல வந்து நமக்கு வந்து புதிய புதிய விஷயங்கள்லா நம்ளால க ற்றுக் கொள்ள முடியுது நா சொல்லுவே இது போக மட்டுமல்லாம நம்ளு க் போது நல்ல சிந்தனையு கற்பனையு ஒரு அந்த காலத்துல எனக் கிஸ்ட்ரினா கிஸ்ட்ரி குரூப் தா எடுத்திருந்தே அந்த கிஷ்ட்ரி குரூப் அந்த சமூக அறிவியலுக்குள்ள இதா அத பாக்கப்போ வந்து அந்த காலத்துல ஆயிரத் தொளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எம்பது கிமு அங்கலா அப்பெலா என்ன நடந்துச்சுன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு புக்கு வாசிப்பது மூல தா தெரிய வரு இத நா சொல்லுவே ஏன்னா புக்கு வாசிப்பது வந்து ஒரு மொழியின் திறனை வளக்கக் கூடியதாக இருக்கு இன்னொன்னு போனா புதிய ஏதாவது ஒரு சொல்லு நம தெரியல ஏதோ ஒரு வார்த்த தெரியல வேடு தெரியல அந்த மாரி இருக்கப்ப வந்து நம்மன்னா ஒரு புக்குல நீங்க பாக்கீங்ளா லைன் தெரிலனா லைப்ரரில பாத்து நம்ம டிஷ்னரிய பாத்து அத நம்ம வந்து ஆராய்ச்சி இது என்ன இருக் இதுக்கு என்ன மீனிங் அந்த மாரி சொல்லி நம்ம கரெக்டா க கண்டுபிடிச்சு அத நம்ம பேசவோ எழுதவோ நம்ம வந்து உதவியா இருக்குன் நா சொல்லுவே தோழி
ஆமா தோழி அது உண்ம தா அப்பா பாத்தீங்கன்னா வந்து நால்லா ஸ்கூல் படிக்கிறப்பலாம் பாத்தீங்ன்னா அ ம் புக்க பாத்தாலே பயமா இருக்கு ஆனா ஒரு சில புக்க பாத்தாலே ஆசயா இருக்கு எப்டி சொல் சொல்ற ஃபஸ்ட் ஸ்டேண்டட் படிக்கறப்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேஜ்ல ஒரு மாரி அப்பெலா அந்த குழந்தை பருவத்துல பாத்தீங்னா நல்லாருக்கு அந்த சிக்ஸ்த் புக் பாக்குறப்ப கலர் ஃபுல்லா சூப்பரா இருக்கு எப்படா நம்ம அந்த புக்கு நமக்கு தருவாங்க அப்டின்ற மாரி இருக்கு தன்னைய ம்லே ஒரு ஹேப்பியா இருக்கு நம்ம ஒரு ஒரு கிளாஸ்சும் மார்றப்ப அந்த புக்கலாம் பாக்கற ப்ப அந்த புக்குல இருக்க வாசன அந்த அதெல்லா என்னாலா மறக்க முடியாது அந்த வாசனயே சூப்பரா இருக்கு அந்த புது புக்கோட வாசன புது நோட்டோட வாசன ஆ அப்பறம் பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது புத்தகோன்றது நமக்கு ஒரு பொழுதுபோக்காவு இருக்கு நம்ம அறிவு ஒரு நாலேஜ வளத்து வுட்டுகறத்துக்கு அது கொஞ்சோ ஹெல்ப் ஃபுல்லாவு இருக்கு ஆனா நம்ம வந்து ஃபோன்ல வந்து டைம கழிக்கிறதோட இந்த மாரி புத்தகங்கள்ல கழிச்சுனா நம்மளுடைய நேரத்த வந்து நம்ம வந்து இந்த எவ்ளோ எப்டி சொல்றது நெறய அறிவ அ நல்லாருக்கலா ஆனா அதெல்லா தெ தெரிய மாட்டேங்கிது யாருக்கு இப்ப வந்து நம்ம
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க சொல்றது உண்ம தா தோழி ஏனா இப்ப இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு புத்தக வாசிப்பதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்த வந்து அளிக்கு நா சொல்லுவே ஏனா அவுங்களால பேசவும் முடியு எழுதவோ ஒரு புகுத்த எம் பொண்ணு இப்ப தமிழ் படிக்கிறா அவளுக்கு நா சொல்லிகுடுத் தாலுமே நீ வாசி வாசி வாசி வாசின் சொல்லி சொல்லி இப்ப வெளில போம்போல்லா போட வாசி இந்த அட்வடைஸ்மெண்ட வாசி இந்த விளம்பரத்த வாசி அப்டி சொல்லி சொல்லி இப்ப வந்து அவ வந்து வாசிக்க தமிழ் வந்து அவளுக்கு தெரியாது இப்பதா ஃபிஃப்த் படிக்கிறா நாங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கறதுனால தமிழ் தெரியாது நம்மளோட தாய்மொழி வந்து கத்துக்கடணுனு சொல்லிருக்காண்டி தமிழ் கத்து குடுத்துட்டுருக்கேன் அந்த மாரி சொல்லி சொல்லி அவ வந்து இப்ப வாசிக்கவு செய்றா எழுதவு செய்யறா ஏனா அந்த மாரி பண்ணும்போது கொழந்தைக்கு வந்து வாசிப்பே வரு வரு புத்தகத்த வாசிப்பது மூலம் கல்வின்னு ஒரு நல்ல முன்னேற்றத்த அவ்ளோ அடைய முடியுதுனால அது பிராக்டிஸ் பண்ண பேர்தான் அவளால தமிழ் பேச முடிது எழுத முடிது ஏனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மொபைலு அப்றோ சமூக ஊடதளத்துல எல்லா அதிக நேரோ செலவிடிறாங்க இந்த மாரி சின்ன சின்ன நேரத்த செலவிடுவது ஒரு புத்தக வாசிக்க செ செயல்படுவதெல்லா நல்ல உங்களுக்கு ஒரு பழக்கத்த வளத்து கொள்ள முடியுனு நா சொல்லுவேன் ஏனா தினமு ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு அர பேஜ்ஜியது ஒரு வாசித்தாலு அவுங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றோ ஏற்படுன்னு சொல்லுவேன் ஆனா என் கொழந்தை க்கு வந்து நா ஒரு புக்கு வாங்கி குடுத்திருக்கேன் ஸ்டோரி புக்குதான் நைட் நா சொல்லுவேன் தூங்க போறதுக்கு முன்னாடி நீ இதை வந்து படி அர பேஜையாது ரீட் பண்ணிப்பாரு உனக்கு புரிதா புரிலயா பரவால்ல நீ புக்ஸ் வாசி அப்டின் சொல்லி சொல்லுவேன்
ஆமா தோழி அதெல்லா ரொம்ப நல்லதுதான் தோழி
ஏனா இந்த மாரி புக்க வாசிப்பதும் மூளை வந்து ஒரு நம்மளோட நம்மளோட ஒரு நல்ல அ ஆசிரியர்கள் வந்து பாருங்க எந்த நேரமு புக்கு வாசத்துட்டே இருப்பாங்க புக் ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவு இருந்தாங்கன்னுதான் நா சொல்லுவேன் ஏனா புத்தகங்கள வாசிப்பது மூலம் வந்து உலகில பல விஷ்யங்கள வந்து நம்மளால அறிந்து கொள்ள முடிது அது போக நம்மளால நேரடியா பாக்க முடில அந்த மாரி அனுபவிக்க முடியாதுன்னா புத்தகத்துல மூலோ நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியு ஒரு சிறந்த மனிதனின் வாழ்க்கையை வந்து வரலாற்றுகள வந்து படிப்பதற்கு நம்மளுக்கு வந்து புத்தகோ வந்து ஒரு உழுந்துணையா இருக்கு ஏனா அவுங்கள பத்தி நா என்னடி உன்ட்ட சொல்லிருப்பேன் கி மு பத்தி நமக்கு எதுமே தெரியாது ஆனா ஒரு கல்வெட்டுலயோ ஒரு புக்ளயோ அவுங்கள பத்தி எழுதி வெக்க மூலோ நம்ம படிச்சு அதெல்லா தெரிஞ்சிக்கறதுன்னு சொல்லுவேன் ஏனா ஒரு மனிதன வந்து வரலாற்றுகளை படிப்பதன் மூலம் அவர்களின் உழைப்புகளும், விடா முயற்சிகளும், சாதனைகளும் தெரிந்து கொள்ள முடிகிறதுன்னு நா சொல்ல வருவேன் தோழி புத்தக வாசிப்பது வந்து நமக்கு ஒரு சிந்தனையை அதிகரி க்கிறது ஆனா ரீட் பண்ண பண்ண நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட ஞாபக சக்தி அதிகமாகுதுன்னு சொல்வாங்க ஏனா நம்ம மூள வந்து எப்பொழுமே அந்த வாசிப்பு மூலோ செயல்பட்டுட்டு இருக்கு அதுபோக பிரச்சனைகள் பல எந்த கோணங்கள்ல இருந்தாலு நம்மளோட திறன வளர்த்து அத வந்து நம்மளால ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ண முடியுனு நா சொல்லுவேன் எவ்ளோ ஸ்ட்ரஸ் இருந்தாலுமே நம்ம மன அழுத்தத்துல இருந்தாலு குறைந்த நேரோ அமைதியா இருந்து கொஞ்சோ நேரோ கழிச்சி ஓய்வு எடுத்த பின்னமு நம்ம புக்கத்த வாசிச்சம்னா அது வந்து ஒரு பொழுதுபோ பொழுதுபோக்கா ஆயிரு ஏனா அந்த மன அழுத்தத்துல உள்ள எல்லாமே நமக்கு கொறைய ஆரம்பிக்குன்னு சொல்லுவன் தோழி
ஆமா தோழி நீங்க சொன்னது உண்மதான் இ திருக்குறள்லயே இருக்குது ஆ கட்டணைத் தூர்வும் அறிவு மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு திருக்குறள எனக்கு சரியா ஞாபகோ இல்ல அதான் இப்போ வந்து நம்ம வந்து எப்டி மணல்ல நோண்ட நோண்ட தண்ணி வருதோ அந்த மாதிரி நெறைய புத்தகங்கள படிக்க படிக்க நமக்கு வந்து அறிவு வளரும் அப்படின்ற மாரி அந்த திருக்குறளுக்கு அர்த்தத்த வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதுதான் தோழி நம்ம வந்து புக்கு வந்து படிக்கிறதுனால நமக்கு நெறைய அறிவு வளரும் அது இல்லாம நெறைய விஷயங்கல தெரிஞ்சுக்க முடியும் நெறைய அனு பவமுவு கிடைக்கும் நமக்கு வந்து
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதான் ஏன்னா புத்தகம் வாசிக்க போரப்ப நமக்கு திருக்குறள்ல நீங்க சொன்னீங்கல்லாம் அது எல்லாமே இருக்கு ஏன்னா அந்த காலத்துல வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது குரல எழுதி வச்சிருக்கங்க ஆனா அந்த ஆயிரத்தி நூத்தி முப்பது குரலயும் நம்ம வாசிக்க போதான் அதுக்கு ஒவ்வொரு அர்த்தங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு வரியிலயையும் நாலு மேல நாலு கீழ மூணு ஒவ்வொரு வரிகளையும் நமளுக்கு வந்து அர்த்தங்கள் தெரிதுன் சொல்லுவ தொழி ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்மளால திருவள்ளுவர பாத்திருக்க மாட்டோம் ஆனா திருக்குறளைக்ஷ எழுதியவ திருவள்ளுவர்ன்னு சொல்லி நம்ம புக்க ரீடு பண்ண போயி தான் நமளுக்கு தெரியுது
ஆமா தோழி செரி
ஏன்னா அந்த மாரி பண்ண போது தான் நம்மளுக்கு வந்து புக்க வாசி க்கதுல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல திறமையும் அறிவியும் ஒ ஒயர்த்தது நா சொல்ல வருவே தோழி இத பத்தி நம்ம மேலும் நாளைக்கு வந்து பேசிடலாம் நமக்கு வந்து நேரம் முடிந்து விட்டது
செரி ஓகே தோழி நன்றி தோழி ம்